அ கேக்குதா ப்ரோ
ஆஹ் சொல்லுங் ப்ரோ
ம் அதுதா ப்ரோ இங்கிலாந் வில்லேஜு பொற்த்த வரையு சம்ம ஜாலி ப்ரோ பீஸ்ஃபுல்லா இருக்கலா எந்த ஒரு சத் தமு கேக்காது
ச சரி
ஜாலியா இருக்கலா ம் ஆனா இங்க வந்து அ ரவுண்ஸ்லே ஆள் இருந்துட்டே இருப்பாங்க பசங்கா ஜாலி விளாடுவானுங்க
டேய்
ஆனா இப்ப அப்ப மாரி இல்ல ப்ரோ எங்க ஜென்ரேஷன் அதா நாங்க அப்பல்லா பஃபுல்லா விளாடிந்தாருப்போ வெளிய வந்து இப் ப அப்டில்ல ஃபுல்லா கேமுதா
எல்லாரு உள்ள வீட்லே உக்காந்து பப்ஜி பப்ஜி பப்ஜி
ஃபோனு ஃபோனு எத்தா கேமு தா விளாட்றானுங்க போய்ட்டு அதில்லாம வேற பசங்க வேற ரொம்ப கெட்டு போய்ட்டானுங்க
ஆமா
அந்த போதைக்கெல்லா அடி அடிக்ட் ஆவுறானுங்க மோஸ்ட்டா
அ வேணா வேணா ஆ அது வேணா ப்ரோ
ம் அந்த மாரிதா பண்றே மோஸ்ட்டா கேம் தா ப்ரோ எல்லா போட்டு சுடு சுடு சுடு சுடுன் சுட்றாானுகோ
எந்திரி
அது இல்லாம வேற அ நாங்க விளாடுவோ அந்த அளவுக்குலா இல்ல ப்ரோ நாங்க கொரானால விளாட்னோ ப்ரோ மோஸ்ட்டா ரொம்ப விளாடுவோ கொரானால
டொல்த்து முடிஸ்ட்டு அது அது டொல்த்து படிச்சி முடிச்சி
ஆமா ஆமா அந்த டென்த்து டைமு கொரானா எங்களுக்கு
ஓ டென்த்து ஓகே ஓகே
எங்களுக்கு அப்போ வந்து கொரானா டைமு வ வந்து எங்ளுக்கு இந்த மாரில்லா கெடையாது இந்த போலீஸ் ரவுண்ட்ஸு அந்த மார்ல்லா கெடையாது கூட்டமா தா இருப்போ நாங்க
ஓகே
ஆ அதுக்கு மேல அதுதா கேம் தா ஃபுல்லா எங் நாங்க விள்ளார எட்த்துலே ஒரு எப்டி பாத்தாலு முப்பது பேர் இருப்பானுங்க
மொத்தமா எல்லார் என்ன ரூம் மே ச்சா எல்லா ஒரே வுட்டு
ரூம் மேட்ச்சு விளாடுவோ ரூம் மேட்ச் விளாட்னாதா செம்மையா இருக்கு எப்டி சொல்றது இப்போ பை டீம் மாரி
இது இப்ப வரிக்கு கொஞ் சொல்ல போனா ஒரு லாஸ்ட்டு ஒரு இப்ப அப்ப அப்பின்னா ரெண்டாய்ரத்தி ஓகே டச்ல ஒரு ஏழு வர்ஷோன் நெனைக்கிறே பாக்க கூடாது ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு அதா அந்த கிட்டத்தட்ட அந்த ஏழு வர்ஷத்துல பெரு சாவுமே மொபைல் கேம்ஸ்ல வந்து பெருசா எதுவு சேஞ்சாகல வந்துகினே ஒரு டைம்ல ரெண்டே ரெண்டு டீம் தா
ஆமா ஃப்ரீஃபயர், பப்ஜி தா ப்ரோ இப்ப வரையு
இப்ப வரிக்கு அத் தா ஏனா அடுத்தது எதுனு வந்தா தா ஆமா
இன்னமு டாப்அப் பண்றானுக ப்ரோ ரெண்டு கேம்லியு
காஸ் குட்த்தல்லா இப்போதிக்கு யாரு பண்றதில்ல சில பேர் பன்றாங்க ட்யூவ் த்துல ஆமா சில டைமு காஸ் குட்த் நா இது வரிக்கு காஸ் குடுத்தெல்லா ஒர்ருபா கூட ஸ்பெண் பண்ணது நல்தா அது இல்ல ஸ்லோவா இருக்கு பிளாட்ஃபாமு வந்து அதா அந்த எம்மோட்டு் வாங்கறத்துக்கு அந்த இது வாங்கறத்துக்கல்லா இது பண்ணோ
தெரியுமா பத்துருவா ஆஃபர் வந்தா பண்ணுவே இந்த முப்பருவா ஆஃப ர் வந்தா பண்ணுவ அவ்ளோதா வேற எதுமே கெடையாதி
நா இது வரிக்கு அது மா பண்ணது கூட இல்ல ஆனா நெட்டு் வேஸ்ட்டாகு சும்மாவே இந்த டவுன்லோடு அப்லோடு அதுக்குன்னே இங்க உள்ள ரிசோர்சஸ் டவுன்லோட் ஆகு சும்மா பண்ணிட்டு இருப்ப டவுன்லோடு எவ்ளோ டேட் டா இழுக்குமோ அது
புரில
நாலா ஆனா வ விளயாட்றத்துகாக படம் பாக்கறத்துகாகல்லா நெட்டு் வேஸ்ட் பண்ணது உண்டு ஒரு ஒரு ரெண்டு ஜிபி படோ பாக்குறோனு டவுன்லோட் பண்றதுக்கு பண்ணுவோ இரவத்தி ரெண்டு ஜிபி ஏ இரவத்தி ரெண்ரூபாய்க்கு ஆனா அது முடிஞ்சுரு திருப்பி இன்னெரு ரீசார்ஜ் பண்ணுவோ அதெல்லா நடக்கு காலேஜ்ல
இப்ப இப்ப அப்டி கடையாதுல்ல ஃபைவ் ஜி வந்துச்சு
காலேஜ்ல இருக்குறப்ப ஃப்ரீ வைஃபை ப்ரச்சன இல்ல வைஃபை இருக்கனால உக்க்காந்துநாங்க நாலு
எங்க இதுவுல அதுகூட கடையாது எங்க காலே எங்க காலேஜ்ல அது கேட்ட தரகூட மாட்றாங்க ஃப்ரீ ஒய்ஃபைய
பட் அது நீங்க ஹாஸ்டல்ல இருக்கணும் அது நீங்க ஹாஸ்டல்ல இருக்கனு ஹாஸ்டல்ல இல்லாதவங்களுக்குளா தரமாட்டாங்க
ஓகே ஓகே
இல்ல இப்ப படிக்கிறதுக்குமே சும்மா இதுக்கு உங்களுக்கு போன்ல போய் நெட்டு குடுப்பாங்க ஹாஸ்ட ரூம்ல இருப்பீங்க ஃப்ரீயா இருப்பீங்க அதுக்கு யூஸ் பண்ணோ அது இல்லாம இல்ல காலோட் தருவாங்க எப்படின்னா இந்த மலப்பகு மல மலைய சுத்தி இருக்குற காலேஜுங்க அந்தமாரி ஏரியால எதா நெட்டு கடைக்காது ச அதனால அவுங்க போட்டு தருவாங்க மத்தக் எல்லா காலேஜுல தருவங்களானா தரமாட்டாங்க
அவ்வள அவ்வளோ பேரு யூஸ் பண்ணா நெட்டு ஸ்லோவா இருக்காதா ப்ரோ
அத்தா நம்ம டீனு ஹண்ரட் ஜீபிக் மேல பர் டேக்கு வந்து ஸ்லோ ஆய்டு எல்லா எவ்வளோ பேர் யூஸ் பண்ணாலு ஹண்ரட் ஜீபி பர் டே அது வரிக்கு நல்லா யூஸ் பண்லா ஹண்ட்ரட் ஜீபி போனா மொத்தோ ஸ்லோ ஆய்டு
சும்மா காலி பண்றானுங்க ப்ரோ அங்க இருக்குற கூட்டத்துகுல எப்டி பாத்தாலு ஒரு ரெண்டாய்ரோ மூணாய்ரோ பேராச்சு இருக்க மாட்டாங்ளா ஒருத்த ஒருத்த படோ ஏத்தனாலே ஒரு து ஜீபிக் மேலே ஏத்துவா
ஆலிவுட் படோதா அந்தமாரி ஏத்துவாங்க நானே ஏத்திருக்கேன் வெச்சுக்கோங்க காலேஜுல இது வரிக்கு
அதுதா அவள்தான்டா காலேஜ் போறோ இன்னிக் ஒரு மூனு நாலஞ்சு படமாச்சி ஏத்திட்டு வரன்டா அப்டின்ட்டு ஒரு தாட்ல போ மாட்டமா
கா கால்லயே அ இப்ப காலைல எழுந்து அஞ்சு மணிக்கு சில பேர் குளிக்க போவாங்க குளிச்சு முடிச்சுட்டு உக்காந்து நெட்டுக்கு அந்த ஒய்ஃபை கீழயே உக்காந்துட்ருப்பாங்க டைரக்டா உக்காந்து எதோ நெட் அங்கருந்து அவுங்க இ வயர போட்டு இழுக்குற மாரி
அதுதா இப்ப என்ன ப்ரோப்பா மோஸ்டா இதுக்குதா போறது காலேஜுக்கு திரு வண்டி அந்தமாரி எந்தா
எப்டி ஹலோ
சொல்லுங் ப்ரோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க
மோஸ்டா படோதா ஃபுல்லா பாக்கற்து அப்போ காலேஜு டைம்லலா
த
ஆமா முழுசா அதுதா ஃபுல்லா அதேதா செகண்ட் இயர் வரிக்கும் ஃபுல்லா இப்பதா எ படோ அதெல்லா அதே அதா இருக்குது அந்த டாப்புல இருக்குது எல்லாமே பாத்துருப்போ டாப் ஹண்ட்ரட்ல இருக்கு டாப்ல அது மாரி இருக்குறதெல்லா
அதுதா அது இல்லாம வேற நம்பாயி நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோ அதுக்கு ஸ்டோரேஜ் இருக்கனுல்ல
லேப் இருக்கு செல்லு எல்லாருமே மோஸ்ட்லி முக்கா வாசிப்பேர் லேப் ஆஃப் வச்சிருப்பாங்க
அ அ அ அ
எல்லாருகிட்டயு லேப் இருக்கும் சோ அதுல்ல மோஸ்ட்லி இருக்குல்ல ப்ரியா இல்ல எல்லா என்னடா இப்போ அடிஷ்னல் ப்ரிங் க்லவ்டுதா அந்த டைட்டில்ல இருந்து எதோ ஒரு அந்த ஒன் அ ஒன் டிரைவுல வந்து ப்ரிக்லவுடு குடுத்தே வந்துச்சு இல்லையா ஹண்ட்ரட் ஜீபி வரைக்கு அத யூஸ் பண்ணிப்பாங்க டிரைவர்ல வந்துரு எல்லா யாருமே வச்சிக்க மாட்டாங்க ட்ரயலு போட்டு ட்ரயலு போட்டு பாத்துப்பாங்க அப்ப பாத்து முடுச்டே டெய்லி டெலிட் பண்ணி விடுவாங்க நா நா வந்து சொல்லப்போனா படம் பாத்து ரொம்ப படம் தேட்டர் வரைக்கும் போவே எதோ ஒரு படம் பெரிய படம் இருக்கும்போது தியேட்டர்க்கு இப்போ வரைக்கும் போவே நான் படம் பாத்து அழு படோ எல்லா படம்னு சொன்ன போனா கிட்டத்தட்ட ஒரு நாலு வர்ஷோ ஆயிருக்கும் ப்ரோ
அப்டியா
காலேஜ்ல இருக்குற வரைக்கும் ஆமா அதுக்கு ஆ நா ஏன்னா இப்ப மொத்தம் மாறிட்டேன் காலேஜ் செகண்ட் செகண்டியர்ல அப்பறோ வந்து எதோ ஒருத்தர் சொல்லி எதோ நானு இன்ஃபுளயன்ஸ் ஆகி ஆனிவே பாக்க ஆரம்பிச்சுட்டே
ஆ ஆ அ
நீங்க பாப்பீங்களா
ஆ ஹா நாலா பாக்க மாட்டே ப்ரோ
பாருங்க அதல்லா நல்லா இருக்கு நா ரெக்கமெண்ட் பண்றே ஆனிவே படத்த விட ஆனிவே பாக்குறது நல்லா இருக்கு ஆமா அனிமி ஃபுல்லா ஃபுல்லா அனிமி தா பாப்பே இப்ப வரைக்கு ஆ இப்ப வரைக்கு இந்த லாஸ்ட் பைவ் இயர்ஸ்ஸா பைவ் இயர்ஸ்ஸா நா அதா உக்காந்து அது ஒன்னுதா பாத்துட்டு இருக்கே
அ அ
பாடம் பாக்குறது இன்ரஸ்ட்டு போயிடுச்சு அனிவே பாக்குறப்போ படத்த நீங்க எதோ ஒரு படத்த நீங்க யோசிச்சு பாத்தா கதையா இருக் இருக்காது ஆமா கதையே இருக்காது மத்தது சொல்லப் போனா இதுல வந்து நல்லா பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு ஆ ஒரு ஒரு எபிசோடு் வந்து கரெக்டா பாத்தா இருவத்தி மூணு நிமிஷோ ஆனா வா அது வந்துட்டு மச்சா இது யா அந்த ஃபஸ்ட்டு இன்ட்ரோ வருல்ல ட்ரைய்லர் மாரி ட்ரைலரு இருக்கு நம்ம‌ இது இருக்கு அதெல்லா முடுஞ்சா பத்தொம்பது நிமிஷோ தா ஒரு எபிசோடு டோட்டலா இருவத்தி மூணு நிம்ஷோ
இருவத்தி மூணு நிம்ஷோ
ஆமா
இருவத்தி மூணு நிமிஷோன்னா அதுதா அது பாக்குறதே டைம் போறதே தெரியாது அது இல்லாமா வேற
ஆமா அஉனால தா அனிவே பாக்ககூடியது மூவிஸ்ன்னா பாத்து பாத்து பாத்து ஒரே கதைய ரிபீட் கொஞ்சோ அதா படத்த தமிழ் படங்கள்ல இப்ப எதோ பாத்தா ஒரே கதை அடிப் பண்ணி ரிப்பிட் பண்ணி ஒரே கதைய அப்டி எடுப்பாங்க சார் என்ன கலை பட நல்லா இருக்கு நா வந்து ரிவ்யூஸ் பாத்துட்டு எல்லா பெரிய பெரிய ஆளுங்கன்றது நமக்கு தெரியுல்ல யாராரு இருக்கா பட நம்மளுக்கு இவுங்க நல்லா இருந்தா பாத்துர்லா யாருனா ரஜினி கமல் விஜய் அஜித்து சூரியா இதெல்லா பாத்துருவோ மத்தவ்ங்க நடிகர்தெல்லா இப்பலா ஃபுல்லா ரொம்ப இதாயிடு அதனால அனிமிதா
இல்ல ப்ரோ அவ்ங்க டேரக்டர் எழுதற்து கொஞ்ச நல்லா இருக்கு ஏனா ஜென்ரேசுக்கு எத்தன ஏத்த மாரி எட்த்துட்டு வருங்குனே இருக்காங்க
அதா ஆல்யுட் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பட தொட்டு அ இங்லீஷ் பட வரு மறுப்டி ஏகப்பட்ட வெப்சீ சீரிஸ் இருக்கு ஹாலிவுட் பட இருக்கு அத கூட விட்டுட்டே இப்ப உங்களுக்கு அதுல வந்து பாக்குறதுக்குனா அதுலயுமே ஃபுல்லா நம்மள் நம்ம அந்த ஏத்த ஜானர் இருக்கு இல்லையா நம்ம யோசிப்போ ஃபஸ்ட்டு ஒ எல்லாமே எடுத்தோன்ன எல்லாத்து படமு பாத்துருவோமா எல்லா ஃபஸ்ட்டு ஆக்ஷனா அட்வெஞ்சரா எல்லா பாத்துட்டு அதெல்லா நமக்கு ஓகே மைண்ட் செட் எப்டியோ அப்டி பாப்பே அது மாரி
இப்ப ஐ டி வேலைல இருக்கறனால எனக்கு போர் அடிக்குல்ல சோ அந்த டயத்துக்கு இந்த நைட் ஷிஃப்ட்ல மோஸ்ட்லி இருப்பே அப்ப ஒக்காந்து தூங்கவு முடியாது
ம்ம்ம் ஹே
ஆ முடிச்சா ப்ரோ பேசிட்டீங்
இல்ல இல்ல இல்ல
ஹலோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ அதா ஆ நீங்களு இது வரைக்கு பாத்ததே இல்லையா ஏ ப பசங்கல்லா பாப்பாங்கல்ல மோஸ்ட்லி பப்ஜி ஃப்ரீபயர் வெளாட்றாங்க அனிமிலா தெரியு அவ்ங்களுக்கு
அ அனிமிலா பாக்குறாங்க ரூட்டோ அ ரூட்டோ தா பாத்துன்னு இருந்தானுங்க ஆனா இப்ப பாக்கற்து இல்ல இப்ப மோஸ்டா மணி ஹிஸ்டிரிலா பாத்துருந்தானுங்க
ஆமா அதெல்லா வந்து நாலு வர்ஷ அஞ்சு வர்ஷ ஆயிடுச்சு அதெல்லா அப்ப நானு பாத்தே நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போ மணி ஹிஷ்ட்ரிலா இப்ப அதுலா யாரு பாக்குறதில்ல திரும்பி மணி ஹிஸ்ட்ரி இந்த ஸ்டேஜ்ஜர் திங் ஸ்டேஞ்சரு திங்ஸு டார்க்கு எல்லா நீங்க டார்க் பாத்துருக்கீங்ளா
இல்ல ப்ரோ நா அந்த அளவுக்கு மூவி மூவி வந்து பாப்பே ஆனா ரொம்ப பாக்க மாட்டே
நம்மலா அதுலே அடிக்ட்டு
ஏனா வீட்லே இருக்கிறத்துக்கு ஒர்க் பண்றத்துக்கு கரெக்ட் ஆ அந்த அது ஒன்னுதா ஒரு சோர்ஸ்சு வேற என்ன பண்ண முடியு சொல்லுங்க அ விளையாடன்னா பசங்க யாரா வர்ணு கூட நம்மளா இப்ப சோலோவா ஒக்காந்தா சோலோல முடிச்சு வுட் ருவாங்க எந்த கேம் போனாலுந்தா
ஆ ஆ ப்ரோ என்னா ப்ரோ சொல்றீங்க இந்த டைம்ல யா பசங்க இல்லன்றீங்க கேம் வெளாட்த்துக்கு
ஆமா ப்ரோ சேரி கால் பண்றீங்ளா பெ பிஸியா இருக்கீங்ளா
பண்ற ப்ரோ இந்த லாஸ்ட்டு உன்னொரு கால் பண்ட்டு அவள்தா சார்ஜர் போட்டுறே கரேக்ட்டா பத்துருக்கு ஒரு கால் வருல்ல ம் சேரி ப்ரோ